வணக்கம் க்குதா
ஆ கேக்குதுங்க நா பேசறது உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ நல்லாவே கேக்குது நா வந்து நறைய பொழுது போக்குகள் பத்தி பேசலா அப்டின் நனைக்கற உங் நம்மளுடைய பொழுதுபோக்குகள் என்ன உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன என்னுடைய பொழுது போக்கு பசங்களோட பத்தி இத பத்தி பேசலா அப்டின்னு நனைக் கிற நீங்க வந்து வீட்ல ஃப்ரீயா இருக்குற டைம்ல என்ன மாரி போ ஓ இத யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அத பொழுதுபோக்கா
நா இனி ஜாப் ஏதாச்சு இருக்கான்னு பாப்பேங்க அப்புற நா நறைய கொஞ்சோ புக்ஸ் கொஞ்சோ படிக்க படிப்பே ஏதாச்சு ஸ்டோரி மேறி ஏதாச்சு படிக்கணுன் படிப்பே அப்புறம் பாப்பாவ டேக்வோர் பண்ணிக்கிறது அவுங்க படிக்க உட மாட்டாங்க
ஓகே புக்ஸ்லா சொல்லிரு கிங்ளா நா இத மாரி ந் அ வ் வா கல்கி எதுன பாண்டியன் பரிசு சரஸ்வதி சவ இதெல்லா நறைய புக்ஸ் படிச்சிருக்க அதெல்லா படிக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்ம பொழுதுபோக்கா பண்ணும் போது அந்த மாரி புக்ஸ் நறைய நீங்க படிச்சிருக்கீங்ளா
ஆ அதே மாரி புக்ஸ்லா இல்லங்க மகாபாரதம் ராமாயணம் இதே மாரி புக்ஸ்லா நா கொஞ்சோ படிப் கேட்ருந்தீங்க இப்ப கூட புதுசா ஒரு புக்ஸ் ஏதோ வாங்குனாங்க அத ஊர்ல வச்சுட்டு வந்துட்ட இன்னு அந்த புக்க எடுத்துட்டு வர்ல
ஆ நா பொழுதுபோக்கு அப்டின்னா நா வந்து நறைய டைலரிங் எனக்கு பிளவுஸ் தைக்கா அதெல்லா கொஞ்சோ தெரியு சோ அது மாரி நா வந்து எனக்கு தச்சுக்கறது ஏ அக்கம் பக்கத்துல உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தச்சு குடுக்கறது அத மாரிலா என் டைம் யூஸ் பண்ணிப்பே நா நறையா அப்புற நறைய வந்து ந நா டிவிஸ்ல என்னோட மொஜர் பொழுதுபோக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா டிவில வந்து இந்த வெப் சீரீஸ் நறைய பாக்றது அ மாரி பண்றது அத மாரி பண்ணிப்ப நீங்க மேஜரா என்ன உங்க இது பண்ணிப்பீங்க
நானு வெப் சீரிஸ் நெறைய பாப்பேங்க நானு வெப்சீரிஸ் பாப்பே அப்றோ கீழ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வருவாங்க அவுங்க ஏதாச்சு சேந்து ஏதாச்சு பண்ணலா அப்டின் சொல்லி ஏதாச்சு நெறையா பேசுறதெல்லா நெறையா இருக்குங்க ஆக்சுவலா வருவாங்க டைலரிங் பண்லாமா நம்ம எல்லாரு சேந்து ஆரி ஒர்க் பண்லாமா எதுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க நாங்க ஏதாச்சு அடுத்தடுத்து ஏதாச்சு பண்ணலா அப்டின்ட்டுன்னு
ம் நமக்குன் கெடைக்கிற டைம்ன் பாத்தீங்ன்னா ரொம்ப குறைவான நேரங்கள் தா நமக்கு கெடைக்குது இல்லையா ஒரு ஒன் ஆர் ஒரு ஒன் ஆர் டூ ஹர்ஸ்ல யுட்லை நம்ம ஒரு அந்த ஃப்ரி டைமு ப்ராப்பரா எப்டி யுட்டிலைஸ் பண்ணலா அப்டின் நா நெனைச்சனா ஃப்ஸ்ட்டு டைலரிங் பண்ணே அது கொஞ்ச நாள் தா பண்ண முடிஞ்சிது அதுக்கப்றோ அதுவு பண்ண முடில ஒரு ஒரு இதுக்கு நம்ம பண்ணலா நெனைக் கும்போது நடப்புற ஒரு பிரேக் வந்தது அந்த பிரேக்குக்கு அப்றோ கண்டினியூ பண்ண முடியல நம்மளால ஒரு ப்ராப்பரா அத யுட்டிலைஸ் பண்ணிக்கவே முடியல நா நெனைக் கறே அத
கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்குங்க கரெக்டா நம்ம ப்ராப்பரா பண்ணனு எனக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜிகல்லா பண்ணணு பியூட்டிஷனுக்லா போய் கிளாஸ் போகணு ஒரு ஆச இருக்கு ஆனா என்னால சக்சஸா பண்ண முடியல கொழந்தைங்கல பாக்கணுமே எப்டி டைம் ஸ்பெண்ட் பண் றது அவ்ங்க கூட அப்டியே போகுது எனக்குமே சொல்ல போனா
நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க எ ஃப்ரெண்டுமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து செலவு பண்ணி பார்லருக்கு போய் அந்த கோஸ்ல்லா கத்துட்டு வந்தாங்க பட் ஆனா அதுக்கப்றோ அவுங்களால ஒரு பிரைவேட்டா வந்து ஒரு பார்லர் ஆரம்பிக்க முடியல ஏனா கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய்விடுனு ரெண்டு கொந்தைங்க இருக்காங்க ஒரு கொழந்த ஒரு டைம் இன்னொரு கொழந்த இன்னொரு டைம் பிக் பண்ணனு அப்டிங்போது அவுங்க ஹஸ்பண்டால அவுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல நீ விட்டுடு அப்டின்ட்டாங்க ஆனா நம்ம போட்ட அந்த உழைப்பு இந்த ஆறு மாசோ போட்ட உழைப்பு அப்டியே வீண் எனக்குமே நா ஆரி ஒக்ஸ் கத்துக்கிட்டே அதையு வந்து நா ஃபுல்லா ஏனா ம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அது பண்ணக்கும்போது கண்ணல்லா வலி எடுத்துடுச்சு அது மாரி நெறைய நம்ம ஒரு ஆரம்பிக்கிறோ அத வந்து சக்சஸ் ஃபுல்லா முடிக்க முடில அப்டிங்கறது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ் டமா இருக்கு
எனக்குமே அந்த ஃபீலிங்னஸ் இருக்குங்க உண்மைய சொல்ல போனா ஐயோ ஏதாச்சு பண்ணணுமே டெய்லரிங் கத்துகணு ஏதாச்சு பண்ணணு ஒரு ஆர்வோ இருக்குது ஆனா கரெக்டா ப்ராப்பரா என்னால பண்ண முடியுமா அது ரெ ரெகுலரா பண்ண முடியுமா எதோ பண்ணிட்டு நம்ம வீட் ல இருக்கக்க கூடாது அகேய்ன் திருப்பியு அது ஒரு திங்கிங்காவே போய்கிட்டே இருக்குங்க எனக்கு
நா அடுத்தது ஆரம்பிச்சே அடுத்தது கார்டனிங் பண்லா செரி நம்ம வந்து மாடி தோட்டம்ல்லா போடலா நம்ம வீட்ல அப்டின்னு அது ஒரு செட்டப் மாரி ஆரம்பிச்சே ஆனா எது அதுவு உ வச்சா வந்து வீட்ல இங்க பிளாட் சிஸ்டம்ல நாங்க இருக்கிறதுனால நம்ம அதெல்லா பண்ணோனா கீழே அது தண்ணி வருது இதெல்லா வெக்காதீங்க அப்டின்னு ஒரு முட்டு கட்டை நம்ம ஏதாச்சும் ஒண்ண ஆரம்பிச்சோனா அது மு ட்டுக்கட்டைகள் வந்து நமக்கு நெறையா பின்னாடி வருது நம்ம எதுவுமே ப்ரூஃப் ஃபுல்லா பண்ணவே முடில அந்த முட்டுக்கட்டைகள் தா நம்மள வந்து நம்மளுடைய இத வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியலையோ அப்டின் நா நெனைக்கறே
அத்தே தா ஹண்டர் பர்சன்டேஜ் கரெக்ட் ஓகே உண்மைய சொல்லப்போனா நாங்காளுமே வந்து இக்றோ எனக்கு செடியிலா வச்சிடுந்தே. அத ப்ராப்பரா என்னால மெயின்டென் பண்ண முடியில பாப்பாவுக்கு ஆச. வக்கிணு ஆசையா இருக்குமா அப்டின்னா சொல்றாங்க. ஆனா கரெக்ட்டா பண்ண முடியிலடா அப்டி சொல்லி அவளையுமே ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்கே நானு. அப்புற வேற எங்யாச்சு எங்க போனாலு செடி அதுமேர்லா இருந்துச்சுன்னா வாங்கி வெக்குணுன் ஒரு ஆசைகள்ரு க்கு ஆனா வந்து ஏ வீட்லெல்லா வந்து செடி வெச்சு நா ஆசப்பட்டு அவ்ளோ வளத்தே இங்கெல்லா வந்து என்னால பண்ண முடி லியேங்கறப்ப கஷ்டமாருக்கு. ஒவ்வொருத்துரு என்ன பண்றாங்க அதம்ப கரெக்டா நம்ம கரெக்டா பிரா இது பண்ணுனாலோ அவுங்க அத பண்ட்டாங்க இத பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்மள எதாச்சும் ப பேசிகிட்டே இருக்கறாங்க. அதனால அந்த அதிமே நா விட்டுட்டேங்க இப்ப.
அ நாங்கள் அப்போலா நம்ம வந்து தனியா ஒரு இண்டிஜுவல் ஹவுஸ்லல்லா இருந்தோ நம்போ சின்ன வயசுலெல்லா. அப்புற அது நறையா செடி எங் வீட்டுக் பக்கத்ல அவ்ளோ இருக்கு வாழ கண்ணு போட்ருப்பாங்க தென்ன மரோ இருக்கு மாங்கா இருக்கு எல்லாமே இருக்கு. அதுல்லா நாங்க பாத்து பாத்து வளப்போ. அதுல இந்து ஒரு ப பழோ வந்துச்சுன்னா அத எடுத்து நம்ம சுவைச்சி சாப்படம் போதே நம்க்கு அவ்ளோ ந ஏ நம்ம போட்ட வெத நம்ம போட்ட மரோ நமக்கு காய் குடுத்துருக்கு. இத நாந்தா மொதல்ல சாப்டுவேனு நா சண்ட போடுவே எ தம்பி இல்ல எனக்கு தா வேணு அப்பிட்லா சண்ட போடுவா இப்ப நாலா அந்த மாரி நம்ம எதுவுமே நம்ம பசங்களுக்கு எதுவுமே கெடைக்கவே இல்ல அவுங்ளால எதுவுமே செய்ய முடில. ஏ இது ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கிறதுனாலதா நம்ளால அது பண்ண முடிலியோ இப்ப நமக் ஆனா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்போ நம்ம இருக்கற இந்த சூழ்நில்ல கெடைக்க மாட்டிங்குது இங்கெல்லா இரு க்காதுக்க அத நம் பண்றதுக்கு அதுல்லா நா ரொம்போ ஃபீல் பண்ணிருக்கே இங்க வந்து.
ஹன்ரட் பசஜ் உண்ம தாங்க அது நாங்குளுமே அப்டிதா இருக்குறோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அ ஒரு சவுண்டு கேட்டாலுமே கீழ சவுண்டு கேக்குதுங்க. ஒ வெளையாண்டாலுமே கி கீழ அ வெளையாட்றது சவுண்டு கேக்குதுங்க என்னடா இது லைஃப் என்னட் நம்ம நீ த நம்ப வீட்டுக்கு போயர்லாமோ இன்டிஜுவல் எதாச்சு வீடு கெடைக்கிதோ அப்டின் பாக்கற எதிர்பாக்ற மாரி போகுதுங்க. ரொம்ப கஷ்டமாருக்கு எனக்ல்லா அந்த டைம்லெல்லா.
அது நம்ம ஃபஸ் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லல்லா இருந்துட்டோனா அந்த மேலெந்து பசங்க பந்து வெளாடுவாங்க அந்த பந்து கீழ போய் அ தடிக்குந்தா ஆனா அது கிரவுண் ஃபுளோர்ல இருக்றவங்களு அதால அத தாங்கிக்கவே முடியாது உடனே ஃபோன் பண்ணுவாங்க. இங்க பந்து அடிக்கிற சத்தோ எங்குளுக்கு கேக்குது. பசங்க அந்த ஒரு வெளாட்ற சைட்ட எப்டிதா யுட்டிலைஸ் பண்ணுவாங்க. ய்யோ செரி நா மறுபடியு ஆரம்பிச்சுருவாங்க எம் என்னோட லெஷர் ஹவுஸ நா டி வி பாக்கறே. அத பொழுது போக்குதே அவுங்குளுக்கு இல்லாம போயிடுச்சு இப்போ அத யுட்டிலைஸ் பண்ண ஒரு டிராயிங் ஆ சொல்லுங்க.
மொபைல் பாக்கறே டி வி போடுங்க எனக்கு மொபைல் குடுங்க. நாம் சுட்டி பாக்கறே அத பாக்கறேன்னு அதா ஆரம்பிச்சர்றாங்க எங்கிட்ட. ஒரு நா என்ன பண்றது டெய்லி நாப் அ வந்து பார்க்கு மாரி கூட்டிட்டு போயிர்றது. வேற எதுமே இல்லையே கொழந்தைங்களுக்கு அப்டின் சொல்லிட்டு இங்க பக்கத்ல இருக்க பார்குமேரி கூட்டிட் போய்ட்டு கொஞ்சோ ஒன் அவர் வெளையாட வெச்சிட்டு அப்பறோ கூட்டிட்டு வருவே கொஞ்சம் ஒரு ஹாஃப்னவர் ஒ கொஞ்சோ ஆஃப்னதுமே ஆ ஒரு டென் மினிட்ஸ் போகுணு போயிட்டு கூட்டிட்டு வரது நானு கொழந்தைங்கள
ம் அதுதா இப்ப பசங்களுக்கு இக்கற ஒரே பொழுதுபோக்கு. இப்ப ஒரு ஒரு ஏரியாக்கு ஒரு பார்க் பண்ணி வெச்சிர்க்காங்க அது ஒரு நல்ல க கவுமெண் ட்ரு ஒரு நல்ல மூன் நா நனைக்கிற ஏன்னா நம்மல்லா அந்த காலத்துல நம்ம வீட்டுக்கு எதுத்தாப்புல எட இருக்கு பக்கத்து பக்கத்து வீட்டுலெர்ந்துல்லா பசங்க வருவாங்க எல்லா ஒண்ணு கூடி வெளாடுவோ நமக்கு டைம் பாஸ் ஆகறது தெரியாது ஒரு ஒன் அவர் நம் உடற்பயிற்சி கெடச்ச மாரி இருக்கு ஆனா இப்ப இருக் காலகட்டத்ல நம் ஃபிளாட்லெந்து யாரு இருக்காங்னே நமக் மெதல்ல தெரியாது அந்த பசங்களு வெள்ளந்து வெளாட மாட்டாங்க இத மாரி ஒரு எட இருக் கிறத்தா ரொம்ப நல்லதுன் நா நெனைக்கிற
ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுங்க நமக்கு யூஸ் ஆகுதுன் வெச்சுக்கோங்களே அது நமக்குமே போனா அங்க நெறைய பேர் நமக்கு பழகுறாங்க நமக்கு நெறைய சர்க்கிள் அங்க இருந்து ஃப்ரெண்ஷிப் கெடைக்குது அது ரொம்ப நா ரொம்ப எனக்கு பிடிக்கு அது நா உண்மிய சொல்ல போனா நா போய் ட்டு அங்க ஒரு மூணு பேத்த ஃப்ரெண்டு புடிஷ்ட்டு வந்துருக்கே
நீங்க சொல்றத் நா ஹண்ரட் பசண் அக்சப் பண்ணிக்குறேங்க ஏன்னா நமக்கு அங்க போகும் பொழுத் நறைய கான்டாக்ட்ஸ் கெடைக்குது அவுங்க மூலமா நமக்கு வேற வேற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நமக்கு தெரியாத விஷயங்கள்லா அவ்ங்கிள்ட்டேந்து கத்துக்க முடியுது அந்த டயத்துல நம்பளு யூட்டிலைஸ் பண்ணிக்கலா வாக்கிங் போறதோ ஒரு ஜ ஒரு வெளயா அங்க ந நெறைய பேட்மிட்டன் கோட்ஸ் இருக்கு அ பேரன்ஸ்க்கு அது மாரி அதையு வெளாடுற மாரி யூஸ் பண்ணிக்கலா நமக்கு அந்த டைம் ரொம்ப யூட்ல பார்க் மாரி இன்னு நெறைய ஏற்படுத்தலா ஒரு தெருக்கு தெரு ஏற்படுத்தலா அப்டிங்கிறது என்னோட அபிப்பிராயோ
அப்புற நா ஒன்னொன்னு சொல்றேங்க அப்புற இன்டோர் கேம்ஸ்ன் பாப்பாவா விட்டேங்க அங்க ஒன் அ ஒன் அவர்க்கு ஒன் அவருக்கு டூ ஹண்ட்ரடுங்க டூ ஹண்ட்ரட் குடுத்து விளையாட வச்சுல்லா கூட்டிட்டு வந்தேங்க நானு ரொம்ப வீட்டுக்குள்ள ஒரு சத்தங் கூட கேக்க கூடாதுங்கறாங்க கீழ பாப்பா சின்னா சின்ன வண்டிதா வெச்சிருக்க அத ஓட்னா சவுண்டு கீழ கேக்குதுங்கிறாங்க எதாச்சும் விளையாண்டா கீழ கேக்குதுங்குறாங்க அப்பற என்ன பண்ணது டே ஃபுல்லா அவள சமாளிக்கணுமேன்ட்டு நா வெளி கேம் எதாச்சு கூட்டிட்போய் இன்டோர் கேம்லா கு விளாட வெச்சு கூட்டிட்டு வருவேங்க
ஆமாங்க இப்ப எல்லாமே காசு குடுத்தாதா முடியுது ஒரு ஒன் அவர் நம்ப விளாட்ணுன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கு சார்ஜ் பண்றாங்க இப்ப நம்ப்ளு அத பண்ணாதா பசங்களுக்கு ஒரு பொழுது போக்குங்கமோது அதுவு இல்லாம நெறைய இந்த இன்டோர் கேம்ஸ்லியே பாத்தீங்கன்னா நெறைய அந்த இ இது அடிக்கிறது அந்த பால் தூக்கி போடுறது அந்த ட்ரேம்பிளிங் மாரி இருக்கிறது அதெல்லா நெறைய இப்ப வந்து அதுக்ல்லா ஒன் அவருக்கு த்ரீ ஃபிஃப் டிலேந்து ஃபை ஹண்ட்ரட் வரைக்கு சார்ஜ் பண்றாங்க நாங்களு வீக்லி மந்த்லி ஒன்ஸ் அத மாரி பசங்கள ஒரு சண்டேல அயஷ்ட்டு போய் விளாட் வெச்சுட் தா கூட்டருவோ அவுங்களுக்கு அப்புற என்னதா பொழுதுபோக்கு இருக்கில்லையா
கண்டிப்பாங்க பாப்பா குட்டி பாப்பானால சின்ன சின்ன கேம்ஸ்லா இக்கு அங்கே போய் அங்க விளையாட்றது சோ அந்த சமைக்கிற ஐட்டோ அதே மாரி பால்ல ஏறி குதிக்கிறது ஜம்ப் பண்றது அப்புற ச இந்த ச ர்கஸ் மாரி விளையாட்றது அதெல்லா நெறைய விளையாடுவாங்க ஓகே அப்டியே அவுங்க அப்டியே டைம் அவங்களுக்கு ஓட்டணுமேன் சொல்ட்டு அப்டே கூட்டிட்டு போய்டு வந்துகிட்ருக்கோங்க நானு
இங்க இந்த க்ரௌண்டு இந்த பார்க்கு அது நம்ம சின்ன அந்த மால்ஸ் எல்லா கூட நெறைய பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் இருக்குங்க இந்த ட்ரெயின்ல சின்ன சின் பு சுத்தி காட்டுறது இந்த மா நெறைய இன்டோர் கேம்ஸ் அவுங்களு ரெடி பண்ணி வெச்சிருக்காங்கன் கேள்விப்பட்ட அதுக்கல்லா நீங்க போயிருக்கீங்ளா பசங்கள அழ ச்சுட்டு
ஆ இன்னு நா போனது இல்லைங்க அங்க போனது கெடையாது
ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு கேள்விப்பட்டே இப்ப நம்ம பொழுது போக்குனா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்கு இல்ல கோயிலுக்கு கூட போயிட் டு வர்லா நமக்கு அது ஒரு வாக்கிங் மாரி இருக்கு ஒரு ஹாஃப்ன் அவர் கோயிலுக்கு போனோம்மா கோயில கொஞ்சோ சு சுத்தி சுத்தி வந்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகு அது க்கூட ஒரு நல்ல பொழுதுபோக்குன் தா நெனைக்கிறே எனக்கு வேற எதோ ஒரு கால் வருது நா பேசிட்டு வந்துறேங்க
ஆ ஓகேங்க